அ
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஏதோ இருக்குங் நல்லா இருக்குங்க
மாலை வணக்கங்க
மாலை வணக்கங்க
ஏதோ இருக்குறன்னுலா சொல்லாதீங்க எனக்கே மனசு கஷ்டமா இருக்குது
நல்லா இருக்கேங்க எனக்கு என்னங்க எனக்கு என்ன கொறச்சலுங்க ஹாப்பியா இருக்குறேங்க
அப்டி சொல்லுங்க அப்டி சொல்லும் போதுதா எனக்கு மனசு நிம்மதியாவே இருக்குது
சாப்ட்டீங்களாங்க எதுனா இன்னக்கி
ஆ சாப்ட்டேங்க இன்னக்கி நீங்க என்ன சாப்ட்டீங்க
இன்னக்கி ஒண்ணு இல்லங்க சாதோ கத்திரிக்கா கொழம்புதா செஞ்சோ காலேல ஸ்கூல்க்கு கட்டின்னு போறதுக்கு ம் எதுவு ஸ்பெஷலா ஒன்பதர மணிக்குங்க
மத்ய எத்தன மணிக்
நயன் தேட்டிக்கு போயிட்டு ஃபோர் தேட்டிக்கி வந்தேங்க
நீங்க பாதி நாள்தா ஸ்கூல்ன்னு சொன்னீங்க
பாதி நாள் இல்லைங்க பாதி நாள் ஆஃப்டே நயன்த் ஆஃப் டே டென்த்
ஓமங்களாவா வார வாரோ மத்த டீச்சர்ஸ்க்கு லீவ் விட்டாலு உங்களுக்கு இப்டி டைம் டேபிள் போட்டு உங்கள வர சொல்லுவாங்களா
ஆமா ம்
சரி ஸ்கூலுக்கு உங்கள வர சொன்னாங்களே அவுங்க சாப்பாடு குடுத்தாங்களா இல்லையா உங்களுக்கு
இல்லிங்க நாங்கதா எத்துன்னு போறோ
ஏங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான போவீங்க அவுங்களுக்கு கூட அவுங்களால வாங்கி குடுக்க முடியாதாங்களா
கரஸ்பாண்ட் சாராது வாங்கி குடுத்தா குடுப்பாரு நம்ப எதுவு அட்வான்டேஜ் எடுத்துத்துகிது கெடையாதுங்க போன டைம் கூட போனவாரோ கூட பிரியாணி எல்லா வாங்கி குடுங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு சேத்து சொன்னாரு அவரு டென்த் நாலுதா நாலு பசங்க தான டென்த் படிக்கிறாங்க ஸ்டுடென்ட்ஸ்க்கு ஸ்டாஃப்க்கு வாங்கி குடுத்துருங்கன்னு சொன்னாரு நாங்கதா இதா எத்து ம் அதுக் அதுக் அதுக்கு முன்னா நா போலைங்க
ஆமாங்களா வாங்கிக்கிறது
என்ன வாங்கிக்கிறது
அவுங்க வாங்கி குடுக்க ஆமா
நா லன்ச் எத்துன்னு போயிட்டேங்க ஆனா நானு அது எனக்கு ம்
இனிமே அது மாரி கிளாஸ் வைக்கும் போது கொஞ்சோ ரிலாக்ஸா தூங்கி எழுந்து அவுங்கள வாங்க குடுக்க சொல்லிட்டு ரிலாக்ஸா போயிட்டு வாங்கி குடுக்குறத சாப்ட்டுட்டு வாங்க காலேல லீவ் நாள்லயு அதாபதியா எழுந்து செஞ்சிட்டு ஏ போறீங்க ஏ கஷ்டப்படுறீங்கன்னு கேக்குறே நானு எல்லா டீச்சரு வீட்லதா இருக்கறாங்க வீட்ல இருக்கும் போது நீங்க மட்டுந்தா போறீங்க
அடுத்து ஏ பசங்களுக்கு எழுந்து இன்னக்கி ஸ்கூலுங்க அவனுக்கு சமைக்கணும்ல்ல
வீட்ல நீங்க ரிலாக்ஸா கெளம்பி போங்க உங்க அம்மா சமைக்கட்டு
எங்க அம்மாவாங்க
ஆமாங்க
அவுங்க வயசானவங்க கொஞ்சோ அவுங்க அவுங்க கால்ல எழ முடியாது ம்
நீங்க பேசறத பாத்தா அவுங்க ஒண்ணு வயசான மாரி எனக்கு தெரியலங்களே உங்க தம்பியே காலேஜின்னு சொல்றீங்க
எனக்கு அவனுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்க அவே பத் ம் என்ன ஏ நானு ஃபிஃப் எனக்கு டென்த் படிக்கும் போது அவனே கொழந்தையா அவே பொறந்தா ரொம்ப டிஸ்டன்ஸ் க்கலா எங்க அம்மாவுக்கு என் தம்பிக்கு நிக்கல மத்தபடி அம்மாக்கு வயசு ஆயிடுச்சுங்க அவங்கள டிஸ்ட நைட்டு மாம்மி பாப்பாங்க
கதுவ சாத்திட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க
நா மேலதாங்க வந்துட்டுக்கறே இதுங்க கத்துறது கீழ இருந்து மேல கேக்குதுங்க அது கத்துறதுங்
அ அவ்வளவு சத்தமாவா கேக்குது
ம் ம் அப்படி பேசுறாங்க என்ன பண்றது
சொல்லிட்டு வர்றது நீங்க
சொல்லிட்டுதா வந்தங்க சண்டபோட்டுங்கறாங்க எங் எங்க தம்பிகூட ஃபோன் குடுக்கலனு சண்டைங்க
ஆமா வா
ம் ம் கத்தினுங்கிறா என் ஃபோன் வேணு எனக்கு குடுன்னு சொல்ட்டு
சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா
பெரிவோங்க
ம் ஹும்
நம்ப போர் தெருவிலே கத்தினு அழுந்துன்னு இருக்குறாங்க
ஓஹோ இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சா உங்ளுக்கு
அவங்களுக்கு இருந்துச்சிங்க ஃஸ்கூலு
ஆமா ஃபுல் டே இருந்துச்சா
ம் ஃபுல் டே தாங்க இருந்துச்சு அந்த ஸ்கூல்ல லீவு விட மாட்டாங்க
அவங்க ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத யாரும் போலீங்கள
யாரு போனாலு சரிங்க அவங்க ஸ்கூல்ல வச்சிருவாங்க
போல போல யாரு
ம், ம் அவங்க எல்லாமே அதர் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க டீச்சர்ஸ் சோ அதனால அவங்க யாரும் அப்ளை பண்ணி இருக்க மாட்டாங்க
அப்ளே பண்ணாலும் பண்ண விட்டுருக்க மாட்டிங்க
பட் அங்க ஆமா
அ அப்புறங்க என்ன செஞ்சீங்க இன்னிக்கு வெறும் கத்திரிக்கா கொழம்பு சாதந்தா செஞ்சிங்ளா
ஆமாங்க வேறெது செய்ல பசங்களுக்கு அந்த சத்துமா மட்டு கால் அந்த கூழ் மட்டு காசி கால் டிஃபன் குடுத்துட்டு சாதோ வட்சிட்டு அந்த கொழம்பு வச்சு பேக் பண்ணி குடுத்துட்டு அம்பிச்சுட்டங்க
இப்ப என்ன செய்யறதா ஐடியா
இப்போ என்ன செய்றடின் தெரிலங்க எனக்கு ஒண்ணுமே இப்ப காஃபி குட்ச்சே வந்து கொஞ்சநேரோ படுத்தே ஒக்காரனுங்க இதுக்கு அப்பறோ
எத்தன மணிக்கு வந்தீங்க
ஃபோர் தேர்ட்டிக்குல வந்துட்டங்க
ஆமாங்களா ஆமா இன்னைக்குதா எப்டி வந்தீங்க வேன் இருக்கா
வேனு இல்லைங்க
அப்பறோ எப்டி வந்தீங்க
ஆட்டோலதாங்க வந்தே நானு
அங்க ஆட்டோல வந்து எறங்கி நடந்து வரணுமா நீங்க இல்ல ஆட்டோ உங்க வீட்டுக்கிட்டயே வரு
எ வீட்டுக்கிட்டே வ அதா டபுள் பேமெண்ட் பண்ணனு கொஞ்ச டிஸ்டன்ஸ்க்கு அந்தான்ட ஒரே ஆட்டோ புடிச்சு அங்க ஏறங்கிட்டு அங்கந்து கொஞ்ச தூரோ நடந்து வந்துருவங்க இது அவங்க டிரான்ஸ் போர்ட் இன்னைக்கி நையன்த்க்கு டென்த்துக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி டிரான்ஸ் அரேஞ்ச் பண்ணல ஓன் ட்ரான்ஸ்னு பசங்களுக்கு சொல்ட்டங்க அவங்களே வந்து அவங்களே போனுன்ற மாதிரி மத்தபடி ஈவினிங் கிளாஸ்ல்லலா வே டிரா வண்டி வருது வேன்லயே வந்துட்றே
ஆ
அது பிரச்சன இல்ல இந்த சனி சாட்டர்டே மட்டு ஓன் டிரான்ஸ்போர்ட்டுன்றனால நானே போய் நானே வரனுங்க
ஆமாவா எத்தன பேர் இருக்காங்க டென்த்ல
அது டென்த்துல ஒரு நாலு பேருக்கிறாங்க நைன்த்ல ஒரு பதிமூணு பேரு இருக்கிறாங்க
ஆமாங்களா எப்டி அப்படி இருந்தா பப்ளிக் எப்டி அவங்க அனுப்புவாங்க என்ன பண்ணுவாங்க
தெரிலைங்க நானு போயினுதா இருக்கறங்க
அப்போ அந்த மா பசங்க யாரு படிச்சாலு ஃபஸ்ர்ட் மூணு மார்க்குள்ள வந்துருவாங்க
அது வந்து ஃபஸ் ட் மார்க் கன்சிடர் பண்ணவே கூடாதுங்க செகண்ட் மார்க் கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க ஃபஸ்ட் மார்க் வேணா கன்சிடர் பண்லா செகண்டு தேர்டு ஃபோர்த்து என்ன பண்ணுவா ஆ ஆ அவுங்க என்ன கரஸ்பாண்டட் அவுங்க மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்கன் தெரில
ம்
அதுனா ஒரு ஹாப்பி சிங்கிள் மேனேஜ்மெண்ட்டுனாலே அது எதுவு பிரச்சன இல்ல இப்போ நெறைய மேனேஜ்மெண்டு தா பிரச்சன
ஆமா
ம் சிங்கிள் மேனஜமெண்ட்னா அவுங்க கேட்ட கேள்விக் போயி
பத்தாவது ப வரியு இருக்குதுங்களா உங்க ஸ்கூல்ல
பத்தாவது வரியு தா இருக்குதுன்னு கேக்குறீங்களா
ஆமா
ஆமாங்க நெக்ஸ்ட் லெவன்த் டுவெல்த் து வருன்னு சொல்றாங்கங்க
ஏங்க பத்தாதே நாலு பேர் தா வந்துக்கறாங்க பதினொன்னாவது எப்டிங்க வரு
இவுங்களே வருவாங்க இப்ப மட்ட தாங்க இப்போ எதுனா ஆஃபர் விட்டு பண்ணுவாங்கங்க லெவன்த்துக்கு நாலு பேர் இருந்தா போதுங்க லெவன்த் வந்துதுங்க
ஆமாவா லெவன்த் டுவெல்த்து நாலு பேர் தா வருவாங்க வந்தா அதுக்கு நீங்களே போயிருங்க
ஆ அங்க என்னவோ வேக்கண்ட் இருக்கு யாரு வரமாட்டன்றாங்க
சம்பள சரியா குடுக்க சொல்லுங்க வந்துருவாங்க
ம் குடுக்க சொல்றாங்கதா அதா இந்த டைம் தாங்க குடுக்க சொல்லிக்கிறோ கரெக்ட்டா தா குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க இப்போ ஸ்போக்கனுக்கு வேக்கண்ட் இருக்குது ஹிந்திக்கு வேக்கண்ட் இருக்குது
ஹிந்திக்கு எல்லா எடத்துலயு வேக்கன்ட்டு இருக்குதுங்க
ம் ஹு நம்ப இந்தி படிச்சிருந்தா ஆயிருக்கோங்க ஆ
எங்க மொழிய பத்தி எல்லா இது பண்ணாதீங்க
சேரிங்க
ம் அப்புறங்க
என்னா ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணீங்களா இன்னக் நீயா சமைச்சுங்க
நான் இன்னைக்கு அந்த மீல் மேக்கர் போட்டு பிரியாணி செஞ்சேங்க மீல் மேக்கர் பிரியாணி
பாருப்பா டிஃப்ரெண்டா செஞ்சுருக்கீங்க மீல் மேக்கர் பிரியாணியா
ஆமா நைட்டு சனிக்கு ந நைட்டு அம்மா கறி எடுத்துட்டு வந்தாங்க கறி கொழம்பு செஞ்சோ அத பாத்தவொன்னே எனக்கு பிரியாணி ஞாபகம் வந்துருச்சு சரி கறி போட்டுதா பிரியாணி செய்ய முடில மீல் மேக்கராாவது போட்டு பிரியாணி செய்யலாமேனு செஞ்ச
செஞ்சு நல்லாருச்சுங்களா
நல்லா இருந்துச்சிங்க நான் தா உங்களுக்கு பிரியாணி ரெசிபிஸ் சொன்னல்ல அதே மாரி தாங்க செஞ்ச கறிக்கு பதில் மீல் மேக்கர போட்டேங்க
ஓகே ஓகேங்க
ம் என் சின்ன பொண்ணுக்கும் இனைக்கு லீவ் வேற அதுனால கொஞ்ச
ஓ சேரம் ஃபுல்லா லீவ் ஓ அந்த ஸ்கூல் லீவாங்க
ஆமாங்க
லெவன்த் டுவல்து கூடவா லீவு
ஆமாங்க எல்கேஜ்ல இருந்து பன்னெண்டாவது வரையு லீவுங்க அவுங்களுக்கு அவுங்க அவுங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்களா
ரைட்டுங்க எழுதுட்டு டுவல் சண்டே தா எழுதாம எழுதுவாங்க ம் மன் சண்டே சாட்டர்டேலா எழுத மாட்டாங்கல்லா அவ்ள சீ ஆயிரோ
அவுங்க படிக்கிறதுக்கு அவுங்களுக்கு குடுக்குறாங்க
ஓ லீவ் குடுக்குறாங் பரவாயில்லைங்க நல்ல ஸ்கூல் ஆகுதுங்க
நல்ல ஸ்கூல் தாங்க நாங்களு அந்த ஸ்கூல்ல தா மொதல்ல வேல செ
ம் செஞ்சோ ம் ம் ம்
அப்புறோ வந்துட்டோ வெளிய அங்க இருந்து இருந்திருக்கலாமோனு தோணுது இப்ப எல்லா
ம் ம்
என்னங்க அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுல ரீஓபன் ஆனதுலருந்தே எல்லா சனிக்கிழமையு லீவு
எங்க அங்க
ஆமா எ பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல
இல்லையேங்க
ஆட ஆமாங்க எ பொண்ணு போறாளே
சங்க
ஏங்க நா இந்த வருஷோ சொல்றேங்க ஜூன் மாச
ஓஹோ ஜூன் மந்த் இந்த இயர் ஆங்களா ஓஓ
நாலாந் தேதி ஸ்கூல் ஓ ஓபன் பண்ணதுல இருந்தே எல்லா சனிக்கிழமையு லீவுங்க
ஸ்டாஃப்ங்ளுக்கு லீவாங்க
அ இல்ல ஸ்டாஃப்புங்க போய்ன்னு இருந்தாங்க ஒரு வாரம் போறாங்க ஒரு வாரம் அவுங்களுக்கு லீவு
ம் நானு அப்டிதா நென் சிக்கிட்டு ஜாய்ன் பண்ணங்க எவ்ரி சாட்டர்டே சொல்ட்டு பட் சாட்டர்டே ச பசங்க லீ்வ் விட்றாங்க எவ்ரி சாட்டர்டே பசங்க லீவ் தா ஆ அது அனௌன்ஸ்மெண்ட் ஆனா ஸ்டாஃபுங்கல வந்து வர வச்சட்றாங்க
வர வச்சுறாங்க சரி எல்லா எல்லாரையு வர சொல்றாங்களா இல்ல உங்கள மட்டு வர சொ
இல்ல இல்ல எல்லாருமே வர சொல்லியிருந்தாங்க இப் ரீசண்டா இன்னைக்கு மட்டு தா எல்லா ஸ்டாஃப்புக்கு லீவுட்டாங் எக்ஸாம்ன்றனாலதா இன்னைக்கு லீவுட்டாங்க எல்லாருக்குமே இல்ல இன்னைக்கு எல்லாரு வர வச்சிட்டுருப்பாங்க
வந்து என்ன பண்றாங்க
வந்து ஒர்க் குடுக்குறாங்க அதென்னவோ பண்ண சொல்லி
ஆமாவா
ம் பட்டரன்ஸ் ஒர்க்கு அப்ரோமேட்டு பேரண்ட்ஸ் கால் பண்ணி பேச சொல்றாங்க நெறைய குடுக்க சொல்றாங்க கீஆன்ஸ் எழுதி வக்க சொல்றாங்க
ஆஹ
இந்த மாரி ஒர்க்கல்லா வாங்குறாங்க
பரவாயில்லயே
ம்
சரிங்க அழைப்ப ஏற்றதற்கு நன்றிங்க
நன்றிங்க